ஆஹ் ஆஹ் கேக்குதுப்பா
ஆஹ் நல்லா இருக்கீங்களா
கோ பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே மேடம் சாப்ட்டீங்களா
ஆஹ் இப்பதான்ப்பா சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆஹ் நா இனிமேதா சாப்டணு நா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒன்பதுலருந்து பத்து மணிக்குள்ளதா சாப்டுவே
அப்டி சாப்டாதீங்க எப்பமே வந்து இரவு உணவு வந்து லைட்டாதா சாப்புணு டைமிங் வந்து ஆறு டூ ஏழு இந்த டைம் நீங்க சாப்ட்டுட்டு ஒரு டென் ஓ க்ளாக் பால் மட்டூ குடிச்சுட்டு படுத்தீங்கன்னா நீங்க அத ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணு போது உங்களுடைய ஹிம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகூ நைன் தேர்ட்டிக்கு மேல டென் ஓ க்ளாக் க்கு மேல நீங்க நைட்ல சாப்ட்டீங்கன்னா ஜீரணோ ஆகுறத்துக்கே வந்து டைம் நெறைய எடுக்கூ பன்னெண்டு மணி வரையு உங்களுக்கு வந்து உடல் உள்ள உறுப்புகள்லா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கூ அதுக்கான ரெஸ்ட்டே கெடைக்காது நீங்க சீக்கிரோ‌ அந்த வேலய முடிச்சு னால்ல ப இப்ப ஆறு மணிக்கு நீங்க சாப்ட்டீங்கன்னு வச்சுக்குங்களே ஒம்போது மணிக்கு உங்களுக்கு செரிமானோ வந்து முடிவடஞ்ச்சுரு ஒரு ரெண்டு ரெண்டு மண் நேரத்துல வந்து நம்மளோட உணவு வந்து செரிமானோ அடஞ்சிடூ அதுக்கு மேல உடல்உறுப்புகள் வந்து அமைதியாயிடூ அந்த டைம்ல தா நம்ம தூக்கத்த தேடுவோ அப்ப நம்ம தூங்கி எழும்போது காலைல ஆமா தூங்கி எழும்போது கொஞ்சோ எனர்ஜிட்டிக்கா எழலா நீங்க இரவு வந்து ரொம்போ லேட்டா பத்து மணிக்கோ பதினோரு மணிக்குலா ஒரு சிலர்க்கெல்லா பத்து மணிக்கு மேல தா நைட்ல சாப்டுறாங்க அது வந்து தவறான பழக்கோன்றது நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாது இருக்கிறாங்க அது சொல் அத கொஞ்சோ மாத்திக்குங்க ஆ உ உணவுகள்லா காலைல உணவு வந்து நல்லா சாப்டுங்க நெறையவே சாப்டுங்க ஒன்னு ப்ரச்சன இல்ல ராஜா மாரி சாப்டணு காலைல மதியானத்துல வந்து காய் கறிகள் வந்து அதிகமா எடுத்துக்கணு பழங்கள் எடுத்துக்குங்க இப்ப இருக்கிற வெயிலுக்கு வந்து பழங்களு காய்கறிகளு அதிகமா எடுத்துக்கணு மதியான நேரத்துல இரவு நேரத்துல வந்து கம்மியா இருந்தா கூட போதுமானது
உம் உம்
அத பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆஹ் அத பத்தி ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஏழு மணி ஆறு மணிக்கு எல்லாம் சாப்பிறதுக்கே எனக்கு வந்து நேரம் இருக்காது என்ன பாரத்தீங்கன்னா நான் வந்து வெளியில போறேன் வெளியில வந்து எனக்கு வேலை இருக்கும் எனக்கு வேலை எப்பவுமே எட்டு மணிக்கு தான் முடியும் அப்ப எட்டு மணிக்கு முடியும் போோது நான் திருப்பியும் போயிட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு திருப்பி சாப்பிடுறது அத்துக்கே மணி ஒன்பதுல இருருந்து பத்து மணி ஆயிடும் அதனால நைட் ட்டு சாப்பாடு டைமிங் வந்து நம்ம வீட்டுல இருந்தோம்னா சாப்பிடலாம் ஏழு மணிக்குலாம் இப்ப நம்ம வெளியில போகிறோம் வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு டைம் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்காது
ம் உம் ம் டைமிங் டைமிங் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லலைங்களா சரி சரி சரி சரி
என்னால எதுவுமே ஆல்டர்னேட்டும் பண்ண முடியாது
ம் ஏழு மணிக்கு நீங்க வேல முடிச்சுட்டு நீங்க ஏழு மணிக் குலா வீடு திரும்பிறீங்களா
ஏழு மணில எனக்கு எட்டு மணிக்கு தா வே
ஓ எட்டு மணிக்கு தா வீட்டுக்கே வரிங் லா அயோயோ ஆமா அப்ப உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சோ நேரத்துல சாப்பரதுன் கொஞ்ச கஷ்டம்தா அதுக்கு மேல வந்து நீ சூடா சமச்சு சாப் புறது வந்து எப்படி ஒம்பது பத்தாயிடும் கரெக்ட் தா இருந்தாலு நேர எல்லா எ ப்ப கெடைக்குதா அவுங்களுக்கு சீக்கிரோ வர்றதுக்கான சுச் சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த நேரத்த வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க அதாவது இது சீக்கிரோ சாப்படுற மாதிரி லேட்டா வந்து உணவு எடுக்காதீங்க அது வந்து அ இருக்கற சின்ன வயசு இருக்கும் போது அது வந்து அடாப்ட் பண்ணிக்கு இருக்க இருக்கிற முப்பது வயசு தாண்டம் போது இந்த கஷ்டங்கள்லா வந்து அதிகமா செரிமான மண்டலல்லா வந்து கஷ்டத்த கொடுக்கு அதனால நம்ம வந்து நல்ல உணவோ இல்ல சீக்கிரமா எடுத்துக்கிற உணவோ வந்து நம்மள வந்து ஆயுட்காலம் வந்து கொஞ்சம் நீடிக்கு அதுக்காக
புரியுது புரியுது புரியுது புரியுது நீங்க சொல்ற மாரி நா ஏழு மணிக் குலா சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்றே அது மாரி லைட் ஃபுட்டா சாப்பிடுறது சாப்பிடுறதுக்குமே நா வந்து முயற்சி பண்றே கம்மியா சாப்பிடலா இல்லேனா
அதுதா ஆறு மட்டு ஏழு வந்து ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இட்லி முடிஞ்ச வரையு ஆவில வேக வச்ச சமையல் சாப்பாடு இட்லி அ தோச இடியாப்பம் அந்த மாதிரி மூணு பொருளுங்களோ எண்ண பொருளுங்கள் எடுக்காம எண்ண பொருள் எடுக்காம இருந்தாவே போதுமானது எண்ண அதிகமா தவிர்த்தாவே போதுமானது உப்பு புளிக்காரம் மூணுமே தவிர்த்துட்டு வந்தாவே ந ல்லது ஒடம்புக்கு ம் ம் ம் ம் என்ன சமச்சிங்க இப்போ
இப்ப பாத்தீங்கன்னா இ ட்லி இல்லைனா தோச ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதா இன்னு வே முடியல போயிட்டு தான் பாக்கணும்
இட்லி உம் இட்லி இட்லி கொஞ்சம் பத்தாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சமா ஊத்திட்டு எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்டுல
எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க நானு என் வீட்டு க்காரு என் மாமியாரு என் நாத்தனார்
உம்
நாத்தனார் எனக்கு குழந்தைங்க கிடையாது
சரிப்பா சரிப்பா கல்யாணம் ஆயிருச்சா ச்சுங்களா கல்யாணம் ஆயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஆச்சு சரி கடவுள் குடுப்ப ப்பாரு கவலைப்படாதீங்க
கண்டிப்பா அது நினச்சு தான் போய
இது மன வேதனையே கிடையாது இது இப்ப இருக்கற லேடிஸ் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குப்பா வேலைக்கு ஓடுறாங்க ஒரு மாதிரி டென்ஷனாவே இரு இருக்கறாங்க ஆ பத்து நிமிஷம்னா கூட அவங்கள அவங்கள பாார்த்துக்க முடியாதது சுச்சுவேஷன் இரு க்குது ஸோ அந்த மாதிரிலாம் கேர் பண்ணாததுனால தான் கொஞ்சம் நம்ம உடம்பு வந்து நம்ம அதிகமா உடம்பு நம்ம பா்த்துக்கனாதான் உடம்பு நம்ம வயச ஆகும் போது அது நம்மள பாத்துக்கும் அப் இப்ப அந்த ஹெல்தி உடம்பு தான் வந்து எல்லா லாமே கொடுக்கும் அதுதான் கஷ்டப
நான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகவே இல்லை இப்போதான் ஒரு ஆறு ஏழு மாசமா ட்ரீட்மென்ட் போறேன் இரண்டாவது ட்ரீட்மெண்ட் போயமே நமக்கு குழந்தை இல்லையன்னு யோசிக்கும் போது நைட் எல்லாம் படுத்த தூக்கமே வரடியது
அதெல்லாம் அதெல்லாம் நினைக்காதீங்க
ம்
அதெல்லா நெனைக்காதீங்க ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு கடவுள் குடுத்துருவாரு கடவுள் வந்து எப்பவுமே அந்த இது வந்து பண்ண மாட்டாரு கண்டிப்பா குடுப்ப குடுக்கமா குடு காதுல்லா இல்ல
திடீர்னு வெளியில போகும்போது கஷ்டமா இருக்கு யாராவது ஏதாவது நம்மள பாத்து கேட் ட்ருவாங்களோ எத்தனை கொழந்தைங்கன்னு கேட்ருவாங்களோ
அது வந்து சொசைட்டிப்பா சொசைட்டி வந்து நார்மலா வந்து அவங்க அப்டிதா பேசுவாங்க இப்ப நா உங்க பாத்தது இல்ல ஓகேவா பாக்கலால்ல இப்போ நி உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு என்னன் தெரியாது இப்ப நா உங்க கூட பழகிந்தாலு நேரடியா உங்க பாத்துருந்தாலோ அத கேட்ருக்க மாட்டே உன்னோட சுச்சுவேஸ் என்ன என்னன்றது என தெரிஞ்சு நா பழகிருப்பே அது இல்லாதனால கேப்பாங்க
அதா ஒரு பஃங்க்ஷனுக்கு போகும் போதோ ஏண்டா போறோம்ன்னனு யோசிக்கு பேசாம போகாம இருந்திரலாமா
ம்
சொல்லலாமா இந்த மாதிரியானா காரண இரு நா யோசச்சிட்டே இருப்பே இப்ப வீட்ல வந் யாராவது எது நம்மள்ட்ட கேட்டுருவாங்களோ யா இன்னு இப்டிருக் இருக்கீங்க எப்ப க வளகாப் ப்பு சாப்பாடு போ போற இந்த மாரியா கேள்வி எல்லா கேட்டு நம்மள ரொம்ப காய
அது நீங்க சந்தோஷமா எடுத்துக்குங்க கண்டிப்பா வளகாப்பு ந வந்து இந்த வருஷமே போட்டுறே கடல் கண்டிப்பா எனக் குடுப்பாரு நீங்க பாசி ட்டிவா பேசுங்க என்னா அப்படி கேட்டாங்கன்னா அதவே சொல்லுங்க பாருங்க அத நீங்க சொல்ல சொன்ன சொ சொல்ல அத கடவுள் படிச்சு குடுத்துருவாரு ம்
அந்த மாரிலா கஸ் ட்டமா இருக்கு அது இப்ப நாத்தனார் பையன் ஒருத்த இருக்கான் அவனுக் ரெண்டு வய்சாகுது அவன வச்சுட்டு அப்டே ஓட்டிறது அவன பாத்தா வந்து எந்த மனசு கஸ் ட்டமு இருக்காது அனுபத்தவங் கூட வெளையாடுற து அவ பேசுறது அவனுக்கு இப்ப தா ரெண்டு வயசு ஆக போகுது அவன் பேசுறத் து அவன் நம்மள கூப்புட்றது மாமி மாமின்னு கூப்ட்டுட்டே இருப்பா எப்ப பாத்தாலு
ஆஹ்
அது பாத்துட்டு அப்டியே ஊட்டிறது மனசு ஆறுதல் அடஞ்சிகிறது
அவ்ளோதா
ம்
இருக்குறவங்களுக்கு ஒரு கொழந்த இல்லாதவங்களுக்கு பத் த்து கொழந்த
ஹ்ம்
நம்ப த்துக்குறதா பாருங்க
ம்
ம்
என்னடா இது ட்ரீட்மண்ட் போயு நம்ம ஒடம்பு கெட்டு போச்சு சரியா சாப்பிட முடியாது ட்ரீட்மெண்ட் எடுத்தெடுத்து வயிறெல்லாமே புண்ணாயிடுச்சு அவுங்க குடுக்குற ஹெவி டோஸ் டேஜுல மாத்தர மருந்து இதெல்லா இப்ப இந்த மாஸ் சந்தா நா ட்ரீட்மெண்ட் போல போன மாச வரைக்கு போய்ட்டு தா இருந்த அப்றோ டி எஸ்
போங்க அதையு பாருங்க ஏன்னா அதையு பாருங்க அது ஒண்ணு தப்பு கெடையாது ட்ரீட்மெண்ட் பாக்குறதுனால எந்த தப் பொம்மா கெடையாது நம்மகிட்ட என்ன இருக்குது நா டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு திடீனு கொழந்தை நின்டுச்சுன்னா அது ஒரு வகையான நம்ம முயற்சி பண் நாமலே ஆ எல்லாமே கெடைக்கணும்ன்றது வந்து தப்புதா அது மெர்ஸ் பண்ணுங்க தப்பே கெடையாது முயற்சி பண்ணுங்க கண்டு ஒடையாதீங்க ஒடஞ்சு என்னடான்றது நம்ம வெக்ஸ்ஸாகுறத நம்ம வந்து இங்க பாருங்க ஒன்னே ஒன்னு மட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒடம்பு ரீதியா பாதிக்கப்பறத விட மன ரீதியா பாதிக்கப்பறதா நோயே நோயே வந்து நம்ம மனசளவுல பாதிக்கப்பறதா நோய் ஒடம்பு ரீதியா வந்து காப்பாத்திடலா எந்த ஒரு நோய வந்து காப்பாத்திடலா ஆனா நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டது வந்து மருந்தே கெடையாது அதுல மட்டு ஸ்ட்ராங்கா இருங்க புரியுதுங்களா அதுல மட்டு ஸ்ட்ராங்கா அதுல மட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணு அதுல மட்டு ஒடஞ்சிட்டோ ரொம்ப கஷ்ட
அது நம்ம மனச கஷ் கஷ்டப்படுத்துறதுக்குனே நம்ம வீட்ல நாலு பேர் இருப்பாங்க
நம்மள சுத்தி இருக்கிற ஒலக வந்து யாரு யாருல்லா யோகிய இல்ல வா புரியுதுங்களா யாருமே கரெக்ட்டான பெர்பெக்டான ஜெனியூனான பர்சன் யாருமே கெடையாது எதோ ஒரு சிச்சுவேசன்ல வந்து யாரோ ஒருத்தர் மட்டுந்தா நூத்துல ஒருத்தர் புரிதளோட ஒரு அண்டர்ஸ்டாட்டிங் ஓட ஒரு ரிலேசன்ஷிப் கொண்டு போவாங்க புரியுதுங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்பே எடுத்துக்கங்க அவங்களு வந்து கரெக்ட்டா எந்த பப்பு கெடையாது அவங்ககிட்டயு
டைம் முடிஞ்சிருச்சுன் நெனைக்கிறே வேற ஒரு இணைப்புல சந்திக்கலா தோழி
நன்றிப்பா ம்